எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேங்க தோழி
ம் ரொம்ப ஆ இதா தோழி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அ திடீர்னு காலையில நல்லா வெயில் அடிச்சுட்ருந்தது தோழி இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு மழ வர ஆரம்பிச்சிரு ச்சு அதுதா வந்துட்டு இந்த க்ளைமேட் ரொம்ப மாறதுனால இந்த துணிய காய போட்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தோழி என்னதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு பாத்து பாத்து நம்ம துணிய தொவச்சாலும் அத வந்துட்டு ஒரு மாரி வீடு ஃபுல்லா அந்த ஆ ரொம்ப நேரமா வெளியவே காய விட்டானாலு அந்த ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் கும் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு காய போட்டாலும் அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் அதனால வந்துட்டு எப்படா வெயில் வரும் நம்ம அந்த துணியெல்லா நல்லா வந்துட்டு கொஞ்சொ வெயில்ல காய போட்டு சூடு பண்ணி எடுக்லாம் அப்டின்ற மாரி தோணுது தோழி இந்த க்ளைமேட் சேஞ்ச்னால ஒரு நறைய வந்து ட்டு நம்ம து துவைக்கறதுல இருந்து இந்த மாரி நறைய விஷயங்கள் நம்ம பாதிப்படையரோ இல்ல அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க நீங்க அப்டி அந்த துணிக்காய இப்போ மழை ரொம்ப ஜாஸ்தியா பெஞ்சதுன்னா ஒரு வாரம் கண்டனியூஸா அந்த மாரி நேரத்துல துணி எல்லா எங்க காய போடுவீங்க என்ன பண்ணுவீங்க தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி மழை பெய்யற சமயத்துல என்ன பண்ணுவோ அப்டின்னா வீட்டுக்குள்ளேயே நாங்க வந்து துணிகளை வந்து காய போட்ருவோ தோழி ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே நாங்க கயிறு வச்சு காய போட்றதனால அது நெலல்ல இருக்கறதனால டக்குன்னு காஞ்சிரு அது வந்து ஒரு நமக்கு நனையாது ஒரு பிரச்சனையா இருக்காது ஆனா ரொம்ப வந்து நம்ப வீட்டுக்குள்ள வந்து தண்ணி சொட்ற மாரியோ அந்த அளவுக்கு நம்ம விடக்க கூடாது அந்த மாரி விட்டுட்டோ வீடூ நாரிரூ அது மட்டு இல்லாம நமக்கு அந்த ஈரத்தன்மையு வந்து ஸ்மெல் அடிக்கூ இப்ப நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்டின்னா நீங்க ஜன்னல் எல்லா தொறந்து வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு செயல வந்து பாக்கலா இல்ல நீங்க வந்து கதவு எதுவு தொறந்து வைக்காம வந்துட்டு ஜன்னல் எதுவு தொறந்து வைக்காம அடச்ச மாதிரி இந்த மாரி ஈர துணிய போட்டீங்க அப்டின்னா அதுவே உங்களுக்கு வாடை அடிக்கூ அதனால நீங்க கதவு ஜன்னல எல்லா தொறந்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்டின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவு இருக்காது உங்களுக்கு துணியு வந்து காஞ்சிரும் வீட்டுக்குள்ள போட்றதுனால நீங்க இவ்ளோ நேரங் கழிச்சு எடுக்கணு அந்தமார்ல்லா கணக்கல்லா கடையாது அது ஆகுற வரைக்கூ இருந்துகிட்டே இருக்கட்டூ பிரச்சனை இல்லன்னு நீங்க அப்டியே விட்டுர்லா தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த மாரி ஒரு குளுர் பிரதேசம் குளுர் ஊர்ல இரு இருக்றதுனால வந்துட்டு இந்த டஸ்ட் அலர்ஜின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சொ அதிகமாவே இருக்கு அப்டின் சொல்லாம் யார பாத்தாலு வந்துட்டு அ ஒரு மாரி கோல்டு எப்ப பாத்தாலு வருது ஒரு மாரி சைனஸ் மாரி இருக்கு கலைல எந்திரிச்சாவே தல பாரமா இருக்கு இந்த மாரி பிரச்சனைகள் வந்துட்டு என்னோட கணவருக் கே அந்த மாரி பிரச்சன இருக்கு பட் எனக்கு வந்துட்டு அந்த மாரி எதுவு இல்ல என் கணவர்க்கு அந்த மாரி இருக்கனால அப்பப்ப எப் எப்பயுமே கோல்டுலயே இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்கறதுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் அந்த மாத் திரி விஷ்யங்கள வந்துட்டு அதுக்காக ஒரு ஏர் ப்யூரிஃபையர் வாங்கலா வீட்ல வச்சுட்டா வந்துட்டு கோல்டு கம்மியா ஆ வரும் அந்த டஸ்ட் அலர்ஜினால தான அப்டின்டு சொல்ட்டு சொல்றாங்க அத பத் பத்தி அந்த ஏர் ப்யூரிஃபையர் பத்திலா எனக்கு அவ்ளவா வந்துட்டு எனக்கு ஐடியா இல்ல நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி அத பத் தி ஏதாவ்து உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கா
ம் கண்டிப்பா தோழி அந்த அர் ப்ரேயர்ன்னு நானு இப்ப சமீபத்துல வந்து பாத்துட் இருக்கே அதுலயு உஹ
ஏர் ப்யூரிபையருன் சொல்வாங்கல்ல தோழி அது
ஆமா தோழி ஏர் ப்யூரிபையர் வந்துட்டு நா கேள்விப்பட்டது இல்ல நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுக்குறே
சரிங்க தோழி
சொல்லுங்க தோழி ஏர் ப்யூரிபையர்னா
இப்போ ஏர் ஃப்ரையர்
சொல்லுங் சொல்லுங்க தோழி ஏரு பா பா அது பேரு சொல்லுங்க
ப்யூரிஃபையர் ஆ இப்பந்தா ஏர் ப்யூரிஃபையர்ன்றது என்னன்னா வந்து டு அது ஒரு மிஷின் மாரி இருக்குந் தோழி
சொல்லுங்க தோழி சொல்லுங்க ம் அ ஹலோ
இப்போ வந்து
அது அதன் விலை எவ்ளோ தொழி அது எவ்ளோ பெர்ஷு இருக்குன் தெரிஞ்சிக்லாமா
உ உ இப்போ அர் கூலருன்லா சொல்றாங்கல்ல தோழி அது வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்கும் இல்யா
ஆமாங்க சொல்லுங்க தோழி கேக்குது எனக்கு தெளிவா உங்ளுக்கு தெளிவா கேக்குதா
ஆ அந்த மாத்ரியு இருக்குந்தோழி ஓரளவுக்கு அந்த சைஸ்ல இருக் கு அத வந்துட்டு என்ன பண்லனா அது வந்து எப்பயு இந்த ஒரு கரண்ட்ல வந்துட்டு இப்ப நம்ம ஒரு ஹால்ல உக்காந்துட்டு இருக் கொ அப்டின்னா வந்து அது கரண்ட்ல மாட்டி வச்சுட்டோனா வந்து ஆம்பே இப்போ வந்தே ஏதாவ் ஒரு டஸ்ட் வர்து அப்டின்னா அது வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லிடு இந்த மாரி அந்த டஸ்ட் பார்டிகல்ஸ் இப்ப வந்துட்டு ஒரு ஹால்ல இருக்கோ அப்டின்னா அங்க இருக்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தயு வந்துட்டு அது சக் பண்ணி இழுத்துறோ அதனால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமா இருக்றதுக்காக அந்த அ அர் ப்யூரிஃபயர்ன்றது ஹெல்ப் பண்ணு அதுக்குதா வந்துட்டு அந்த ஒரு இத யூஸ் பண்றாய்ங்க இப்போ ஆஸ்மா பிரச்சன இருக்றவங்க இல்லன்னா வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி இருக்றவங்க அந்த மாரி ஆட்கள்ல்லா வந்துட்டு அந்த ஒரு அர் ப்யூரி ஃபையர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டஸ்ட் எல்லா அது சக் பண்றதுனால அந்த டஸ்ட் அலர் ஜி இல்லாம அவங்க வந்த்ட்டு கொஞ்சொ நல்லா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்லா இப்ப நீங்க பாத் திங்கனா நார்த் இந்தியாலல்லா அங்க டெல்லிக்கிட்டலா வந்துட்டு நறிய அண்ட் ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியா ஆய்டுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங் கேள்விப்பட்ருப்பீங்க அதுவு மெயினா வந்துட்டு அந்த வின்டர் டைம்ல வந்துட்டு இந்த மாரி ரி ஆகுனு சொல்ட்டு சொல்வாங்க அந்த மாரி இருக்கம்போது அங்க இருக்குறவ்ங்க எல்லாருக்குமே வந்துட்டு மாஸ்க் போட்டுட்தா வெளிய போனு நல்ல ஆக்சிஜனே கடையாது அப்டின்ற ஒரு சூழல் வந்துருக்கு நீங்ளம் நியூஸ்ல பா்த்துருப்பீங்க அப்டி இருக்கம்போது என்னனா ஒரு ஒரு வீட்லயுமே வந்துட்டு இந்த ஏர் பியூரிஃபையர் வந்துட்டு வாங் கி வெச்சு அத வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்டின் சொல்ட்டு சொல்லா ஏனா வந்துட்டு அவ்ளோ டஃப்ட்டு வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு வெளிய போனாலே அவ்ளோ பொல்யூட்டடா இருக்கு கந்த சிட்டியே ஹோல் சிட்டியே அப்டின்ற மாரிலா வந்துட்டு நறிய நியூஸ் வந்துச்சு அப்டி இருக்கம்போது அந்த ஒரு டாக்டரே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு ஏர் பியூரிஃபையர் வாங்கி வச்சுக்கோங்க அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க தோழி நீங்க வந்துட்டு ஒரு இப்ப நம்ம ஆன்லைன் சைட்ஸ் நறைய இருக்கு இல்யா அதுக்குள்ள போனீங்கன்னாவே நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரு அந்த மாரி நறியா இந்த மாரி ஏர் ப்யூரிஃபையர்லா வந்துட்டு எல்லா வாங்கி வச்சு யூஸ் பண்றாங்க இப்ப கொஞ்சம் நல்லா வந்துட்டு பாப்புலர் ஆகிட் வருது அப்டின் சொல்ட்டு சொல்லலா அனா அத பத்திதா சொல்ல வந்த அது வந்துட்டு ஓர் அளவுக்கு ப்ரயோஜனமாவு இருக்கு அ நம்ம வந்துட்டு அந்த மாரி இருக் கும்மோது நம்ம வந்து கதவ வந்துட்டு மூடி வெச்சேதா ஆகணு அப்டின்ற ஒரு சூழல்ருக்கு அந்த மாரி இருக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல காத்தே வீட்டுக்குள்ளே வராது இல்யா நா அதனால வந்துட்டு என்னோட கணவருக்கு வேண்டாம் நம்ம வந்துட்டு இப்டியே வந்துட்டு வேணுன்னா கொஞ்ச நேரதே தொற்ந்து வெச்சுக்லா கதவ இல்லன்னா மூடி வச்சுற்லா அப்புடின்ற மாரி நம்ம அப்டியே நா சமால்ச் ட அது ஒரு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைந்தாயிருபா இருவதாயர்பாய் ஆகுன் நெனை குறே அது வந்துட்டு அவ்ளோ வர்த்து போட்டு வாங்கணுமா அப்டின்றது எனக்கு ஒரு யோசன இருந்துச் அதுக்கப்புற செரின் சொல்ட்டு அந்த டாபிக் நம்ம விட்டுட்டோ அப்டின் சொல்லலாம் தனால என்ன நா என்ன சொல்ல வரேன்னா இப்ப வந்து நம்ம இருக்குற ஊர்ல வந்துட்டு நறிய பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கத்னால ஒரே பொல்யூட்டடா இருக்கு இப்ப பக்கத்லே பாத்தீங்கனா ஒரு பெரிய வீட வந்துட்டு இடிச்சாங்க ஒரு தனி வீடு அத கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல்லா தரமட்டமாக் கி இடிச்சாங்க அந்த நேரத்துல வந்துட்டு என்னனா ஃபுல்லா எங்க வீடு ஃபுல்லாவே எங்க தொட் டாலுமே ஒரே மண்ணும் இதுவாம தா இருந்துச்சு எங்குளுக்கு என்ன பண்றதுனே தெரிய்ல அந்த பக்கம் நாங்க துணிக் காயபோட்றதோ எல்லாத்யுமே அ நிறுத்திட்டு எல்லாத்யு அந்த பக்கம் இருக் க்ற கதவு ஐனல் எல்லாத்யு க்ளோஸ் பண்ணி தா வச்சிருந்தோ பரவால்ல எங்குளுக்கு என்னனானா இந்த பக்கமு கொஞ்ச காட்றோட்டம் இருக்கும் ஹால் பக்கமு அந்த பக்க இருக் குற ரூம்லே கொஞ்ச காற்றோற்றம் இருக்கற்னால அந்த பக்கல்லா முடிட்டனா கூட இந்த பக்கம் வந்துட்டு நாங்க தொற்ந்து வெச்சு கொஞ்சம் அ நல்ல காத்த சுவாசிச்சோ அப்டின் சொல்லலாம் அந்த வேலையல்லா இப்ப முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த பக் கம் வீடு கட்னா என்ன ஆகுமோ அப்டின்ற ஒரு பயம் இன்னமும்மோ இருக்கு தோழி எப்ப வேணாலு அந்த இப்ப வந்து தரமட்டமாக்கி எல்லாமே எடுத்துடரு பொய்ட்டாங்க இப்போ அங்க பார்கிங் ஏரியா மாரி எல்லா யூஸ் பண்ணிட்ருக் காங் பட் இன்னு கொஞ்ச நாள் வந்துட்டு அங்க வீடு கட்ட ஆரமிச்சிருவாங்க அப்ப வீடு கட்டம்போது திருப் திரும் வந்துட்டு அங்க ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டு ஃபுட்ல ஃபாம் ஆகும் ஏன்னா வந்துட்டு ரோ வீடு கட்றாங்கனா ஒரு சிமெண்ட்டு கொண் வந்து கொட்டுவாங்க கல் அடுக்குவாங்க அந்த மாரி எல்லாமே பண் ணம் போது இன்னம் ஜாஸ்தியா தானே டு அந்த டஸ்ட் எல்லாம் ஆகும் அதனால கொஞ்ச யோஸ்னயா இருக்குது தோழி அதனால்தா வேற ஒன்னு இல்ல
கண்டிப்பா ஆமா இப்ப தா நீங்க சொன்னீங்க இங்க வந்து எதாவ்து ஒரு வந்து இந்த மாதுரி நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது எங்கயாவது வந்துட்டு இது பண்றாங்க வீடு கட்டுறாங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வீடு இடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கதா செய்யுங்க இப்ப எங்கவீட்லயு வந்து பாத்தீங்கன்னா ஆ எதுர்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரே மண்ணு தா அது வந்து ரோட் லியும் ஆகட்டும் எங்களோட இதுலயும் ஆகட்டும் ஒரே மண்ணாவு இதாவு தா இருக்கு தூசியாவு தா இருக்கு எங்க பக்கத்து வீட்லயு வந்து இதுக்கு முன்னாடி இதே மாரிதா வீடு கட்டிட்டு இருந்தாங்க அங்கேயு அதே மாதிரிதா தோழி இருந்துச்சு ஒரே ஒரு இதுவா உ எங்களுக்கு எல்லா என்ன பண்றதுன்னே தெரியல என்னடா இப்டி இருக் கு வீடெல்லா அப்டின்னு சொல்ட்டு நாங்க க்ளோஸ் பண்ணியேதா வச்சிருப்போ டோரெல்லா
கண்டிப்பா இப்ப ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா அது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கவர் மாரி பெருசா போட் டு மூடிக்கிட்டு ஏதாவது பண்ணனும் இன்னொருத்தருக்கு வந்து அது எடஞ்சலா இருக்குமா அது வேற யாராவது ஏதாவது குழந்தைகள் வச்சிருந்தாவோ இல்ல இந்த மாரி டஸ்ட் அலர்ஜி இருக்கினற மனுஷங்களு வந்துட்டு எப்படி சமாளி இருப்பாங்க அத பத்தி யாரும் யோசிக்கறது இல்ல அவுங்கவுங்க வந்துட்டு சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அவுங்க ஏதோ பண்ணிட் ருக்காங்க அ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா இப்ப ரோட்ல வந்துட்டு பள்ளம் நோண்டி வச்சுட்டுறாங்க அந்த பள்ளத்த வந்துட்டு ஏதாவது போட்டு மூடி அந்த ரோட க்ளோஸ் பண்ணு அப்டின்னு தோண மாட்டேங்து நாங்க இப்போ ரீசண்டா ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தோ நீட்டா இருந்துச்சு பாத்தா அங்க வீடு கட்னாங்க அந்த ரோடையே வந்துட்டு ஃபுல்லா பள்ளமாக்கி ஏதோ பைப் போட்டன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க கடைசியில பாத்தா அந்த ரோட வந்துட்டு அந்த எடத்துல பல்ல த்த மூடவே இல்ல இப்ப போகும் போதெல்லா ஃபுல்லா ஒரு அந்த எடத்துல ட்ராபிக் ஆகிட்டு எல்லாரு வந்துட்டு ஒரே கஷ்டப்பட்டுட்டு அந்த மாரி பண்ணிட்டு இரு க்காங்க பட் யாரு கேள்வியு எழுப்பல இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே செரி பண்ணுங்க அப்டின்ற மாரி இந்த மாரியும் சில ஆட்கள் இருக்கிறதுனால நமக்கு நறைய பிரச்சனைகளும் வரு அப்டின்னு சொல்லலா தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இதலா கொஞ்சோ சீக்கிரம் முடிவு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக் கு இன்னொறுவாட்டி வாய்பு கெடச்ச கண்டிப்பா பேசனு நன்றிங்க தோழி